உம் கேக்குது உங்ளுக் கேக்குதா
ம் ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க என்ன விஷ்யொ கேக்குதா
ம் கேக்குது இன்னக்கி வந்து
உம்
ஆஃபீஸ்ல வந்து ரெண்டு பேருக் க்கு இது ப்ரமோஷன் கொடுத்தாங்க
ப்ரமோஷனா யாரு அந்த ரெண்டு பேர்
அக்கா வந்து சேல்ஸ் எக்ஸிக்சியூட்டிவ் ஒரு அக்கா வந்து சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்சியூட்டிவ்ன்னு அது குடுத்துருக்காங்க ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தருக்கு சீனியர் ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது பண்ணி
ஓ அப்புடியா அது என்னா அது என்ன மாரியான ஓகே அதுல என்ன பண்ணணும் எ இதுக்கும் அதுக்கும் ஆன டிஃப்ரெண்ட் இருக்குது
மிஸ்சேலரி இன்கிரீஸ்சும் பண்ணனும்
ம்
கூகுள் மீட் வச்சு எல்லா பேங்களூர் டீமு இந்த டீமு எல்லாருக்குமே கூகுள் மீட் வச்சு பேங்களூர் டீம்ல ரெண்டு மூணு பெருக்கி யாருக்கோ கொடுத்தாங்க அதான் இது சென்னை டீம்ல இவுங்க ரெண்டு பேருக்கு உம் உம் அவுங்கதான் பேசிட்டு இருந்தாங்க நான் வெளியதான் இருந்த அப்டிலா இல்ல வேலலா அதேதான் இருக்கும் கொஞ்சம் ஹை போஸ்டிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சீனியரா அவங்க அவங்க இருக்கறத ரெண்டு பேர் இன்சைட் சென்ஸ் அது ரெண்டு பேர்லய இவங்க சீனியர்
அதிகமா சேலரி கொடுத்து அது பெருணுன் ஒன்னு வக்கிறாங்க அவ்வளவு தானே
புரில
சேலரி ஒரு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுலா அது எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஒண்ணு ஆட் பண்ணிக்கறாங்க அவ்வளவுதான
ஆம்மா அது வந்து அது அவங்களுக்கு அந்த போஸ்ட்டிங் குடுத்தது கூட அவங்களுக்கு சந்தோஷமா இல்ல யாருமே யாருமே எப்டி சொல்றது எல்லாருமே சோகமாதான் இருந்தாங்க நா கேட்டேன் ஏன் உங்களுக்கு இப்டி கொடுத்த இதுகு பண்ணியிருபாங்க உங்களுக்கு என்னது இது பதவி உயர்வு பண்ணிரு இருக்காங்க நீங்க ஏன் சோகமா இது மாரி ஹாப்பியாவே இல்ல அப்டின்னு கேட்டா ஒரு இது கூட டார்கேட்ட நான் அச்சீவ் பண்ணல ஒரு இது கூட போடல அதுக்குதான் அப்டின்னாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து திட்டி விட்டாங்க போல யாருமே ஒரு எல்லாருமே வந்து தாவச்சில் தாவச்சி இல்லாங் அப்புறம் மதியம் தான் சொன்னாங்க கேட்டேன் ஏன் உங்களுக்குதான் பதவி குடுத்தருக்காங்க நீ ஏக்கா அப்டி இருக்கீங்க அப்டின்னு கேட்டன் அதாஹா அது டார்கெட் இந்த மன்ஸ் டாரெட் அச்சீவ் பண்லலா அது திட்டுறாங்க அது காங்க சொல்லிருந்தாங்க அது கொடுக்காமே இது பண்ட்டாங்களே அப்படின்ட்டு உம் இப்ப நீங் பண்ணாமயே பண்ணியிருக்காங்க நீங்க சந்தோசமா பட்ணும் அப்படின்னா பெண் உம் உம் இந்த மாதிரி பண்ணதிலே இந்த மந் காண சோ எதுமே பண்ணலே அப்பட
அதுதான் அதுதான் ஆனா பரவாயில்லையே எதுவுமே பண்ணாமடியும் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஆனா நல்லதான் இருக்கு இது
உம் உ இப்ப அதுதாங்க பின்னோ அதிகமான டார்கெட் குடுக்கலாம்
ஓ அப்படியா பொறுப்பு உம் பொறுப்பு அதிகமா
அதே மாரி இன்னைக்கு ஒருத்தவங்க இன்டர்வியூ வந் தாங்க உ
உம் அவங்க என்ன போஸ்டக்காக வந்தாங்க
அவங்கும் இன்சைட் சேல்ஸ் தான்
ஓ
அவங்க கேக்குதா
உம் கேக்குது
அவங்க அப்படின்னா உம் மீஞ்சூர்ல இருந்து வராாங்களா
ம் நீ சொறா இது பாத்தானா ஒரு ஒன் அவஹவர் மேல டிராவல் பண்ண
புரியல
மீண்டும் இருந்தா ஒண்ணு ஒன்வர் மேல டிராவல் வருமே
ஒன்றரைல்லாம் இல்ல ரெண்டரை மணி நேரம் ஆகும்
ஓ சாரி அங்க வரணும்லே
ட்ரெயின்ல இருந்து திருப்பி பஸ்ல வரணு அவங்க என்னன்னா. சொல்றாங்கன்னா தூரமால்லா எனக்கு பிரச்சன இல்ல நா வந்துடுறன்றாங்க. வந்து ரெண்டு நாள் வந்துட்டு அவங்களுக்கு செட்டாங்கலன்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது. ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து டீம் லீடரா வந்து ஆமா. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல டீம். சொல்றத கேக்கிறீங்களா. . புரில.
இல்ல உங்களோட கருத்த நீங்க அந்த ஆபீஸ்ல எட்டுக்கிட்ட சொல்லிட்டீங்கனாவே.
ஆமா ஆமா கேட்டாரு என்னம்மா எப்படி அப்படின்னு. கேட்டாங்க. சொன்ன ஆமா சார் இந்த மாரி ஓகேதா அவங்க பேசுறதெல்லா பாத்தா ஓகேதா ஒன்னே ஒரு. து அவுரும் அப்படிதா சொன்னாரு. வந்த எடோ குளிர். ட்டு வர டிஸ்டன்ஸ்தா இந்த எங்க சென்னையே. பாதுகாப்பு இல்ல. ஊர். அது ஊர் எடோ இருட்டா இருக்கு அங்க சுத்தமா பாதுகாப்பு இருக்காது ஆள் நட மாட்டமு அந்த ஏ. எல்லா அவ்ளோ இருக்காது. இந்த பொண்ணு கன்பிடன். கரெக்ட்டா சொல்லுது வரன்ட்டு. அப்புறோ எதுனா பிரச். சனையாவு. பசங்களுக்கே இந்த காலத்துல. பொண்ணு கிட்ட எப்படி .
சொல்ல வேண்டிதான நீ. சேரி சேரி அத பத்தி பேச வேண்னா எங்காயாச். .
இதுல எதோ சொன்னிங்கலா அப்புறோ நா சொன்னங் இந்த மாதிரென்ட்டு ரொம்ப லாங்கு ஆனா மத்தபடி ஓகேதா கேட்டாரு எப்படி எடுக்கலாமா என்னன்ட்டு. ரொம்ப லாங்குன்றாங்க சார் மத்தபடி நோன அதே மாரிதா சொல்லி அமைச்சிருக்காங்க ரொம்ப லாங்கா. நீங்க வீட்டுல ஃபேமிலி கிட்ட கன்சல்ட் பண்ணிட். டின்னு நீ வொர்க் போ. எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா தோர்டு ரவுண்டு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இனி கூகுள் மீட்லதா எம் டி கிட்டதா பேசனுமே. அது அன்னிக்கே ஒரு வாட்டி வந்துச்சு அந்தப். பொண்ணு ஃபஸ்ட் ரவுண்ட் எடு. த்துட்டு அனுப்பிவுட்டாங்க. இப்ப தோர்ட் ரவுண்டுக்காக கால்ல எத்தன மணிக்குனா நானே லேட்டாதா போன. அது போயிருச்சு அது ஒன்பதே காலுக்கெல்லா போய் வந்துட்டு இருந்துச்சு. வந்துட்டு அவ்வளவு நேரோ வெயிட் பண்ணுச்சு நாலு மணிக்கு நால்ர மணிக்குதா கூ. வீட்டே வி சாலி பாவொ அவ்ளோ நேர வெயிட் பண்ச்சு இவ்ள நேரொ ஆவுன்னா இந்த டைம்கே வ வாங்கன் சொல்னுல்ல அது மட்டு சொல்லவே மாட்றாங்க பாவொ அந்த பொண்ணு அவ்ளோ அவ்ளோ நேரொ வெயிட் பண்ணிட்ருந்துச்சு அவ்ளொ பொறுமையா
அப்பனா நீங்க சேத்துதா பாருங்களே
பிரச்சன இல்ல ஒன்னு கெடக்க ஒண்ணு ஆச்சுன்னா போறதுக்கு லேட் ஆச்சுன்னா இங்க வந்து எப்டி எங்க ஆஃபீஸ்ல எப்டினா டைமுக்கு விட மாட்டாங்க சேல்ஸ் கிட்ட டைம்கு வந்துர்ணு டைம்க்கு விட மாட்டாங்க அவுங்க சொல்ற துதா போனு அந்த மாரி இந்த பொண்ணு போனா எப்டி செட் ஆகு அது இல்லாம இங்கிருந்து பஸ்ல போய் அங்கிருந்து ட்ரெயின் புச்சு போயி அங்கிருந்து அவுங்க வீட்டுக்கு போயி எனக்கு ஏ அப்றொ சொன்னாரு அவரு அசிஸ்டன்மேனேஜரு நீங்க மீழ்வாக்கம் கொஞ்ச லாங்குன்றனால உங்கள எடுக்கற்துக்கே அவுங்க யோசிச்சாங்க அந்த பொண்ணு மேயன்ச்சூர்ல இருந்துட்டு
உம் கரெக்ட்டு தா அவுங்க யோசிக்கிறது அவுங்க வந்து கம்பெனி சைடு மட்டும் பாக்காம ரெண்டு பேர்
நா வந்து லோக்கல் தா லோக்கல் ஏ ஒன்றவர் ஆவு து எனக்கு அது கொஞ்சொ அந்த மாரி கொஞ்ச பார்டர்லா இருக்குது அது அது இன்னு அண்டர் டெவலப்டு சிட்டி தா என்னா அங்க இந்துன்னா முடி சத்தியமா முடியாது வீட்டுக் போறதுக்கு பத்து மணி கூட ஆயிடு அந்த பொண்ணு இந்த ட்ராஃபிக்லல்லா வீட்டுக்கு போறதுக்கு அது வரேன்து அதா இதுக்கு முன்னாடி வேற அவுங்க வீட்டால எதோ கம்பெனில டி எல்லா ஒர்க் பண்ச்சா இருவத்தஞ்சாயருவா குத் தாங்கலா அது பத்தலையா அதுக்கு அப்பறொ எதோ பிரச்சன எதோ சொல்லினுந்ததுனா எனக்கு எது ஒண்ணுமே புரில எனக்கு அதுட்ட நல்லா பேசப்போ ட்டு‌ வா டிகர்ங்கு போய் அவர்ட்ட சொன்ன இந்த மாரிலா அப்டின்
சார் உம் நீங்க வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு அழைத்தீங்களே அது இதனா தோழர் இது இப்ப நீங்க அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருந்ததுனாளையா உம் எதனால நான் தூங்கும்போது இருஞ்சு
ஆஹ்
எதனால
புரியல எனக்கு
வேற வேற இருந்தாம ஆஹ் இன்விடேஷன்ல என்ன அழச்சீங்களா
உம்
அப்போ இந்த நேரத்துல நீங்க ஃப்ரியா இருந்தனாலையா இல்ல இந்த விஷயம் பேசனும்றது மீட் மீட்டிங் அப்ப ஃப்ரியா இருந்தனாலையா ஏதும் யார்க்கும் தெரியாது
முதல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல
இங்க தான் இருக்கேன் சொல்லுங்க சொல்லு
ஆஹ் அப்புறம் வந்து போலாம் வந்துச்சு ஆனா ரொம்ப பண்றாங்க ஆனா ஒன்னு இந்த டைம்ல தான் வரணும் இந்த டைம் தான் எடுப்பா ஃப்ரியா இருப்பாரு அதனால இந்த டைம் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்டின்னா கூட அந்த பொண்ணு பரவால்ல அவ்ளோ கால எந்திரிச் அந்த பொண்ணே தான் சமையல் செஞ்சு கட்டி எத்துனு வந்துச்சான் எத்துன்னு வந்து அங்க வந்து ஏலே காலுக்கெல்லாம் ட்ரெயின் ஏறி இங்க வந்து எவ்வளவு கஷ்டம் ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு தெரில ஆனா
உம்ம்ம் பொறுமைய தான் சோதிக்கிறாங்க நெனக்கிறேன்
அதான்
உம்
அநியாயம் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி சொல்லியிருந்தா சொல்லிட்டா போது லேட்டா கொஞ்சம் அந்த ஒன்ன கொண்டான் க்கு முன்னாடி வந்துருவாங்க அவுங்க வந்து கால்ல போனும் அவ்ளோ சீக்கிரம் வந்து அப்டியே நானா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சார்ஜ் நிக் கெஞ்சிகின்னு உக்காந்து இருக்கனும் நல்லா அந்த பொண்ணு அது உக்காந்து வறயோ அதால வேற எந்த எதுவும் பண்ண முடில எதுவு சொல்லவும் முடில என்கிட்டதான் எல்லா ஒளறி இருந்தது எனக்கு ஒன்னு புரியவு இல்ல சொன்னதுக்குலா தலையாட்டினா அமைதியா உக்காந்து
உஹம் உம் உ அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இப்ப கடைசியா வீட்ல கேட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கீங்கலா திரும்பி கே
ஆமா ஆமா அவங்க ஓகே தானா நைன்ட்டி பர்சண்ட் ஓகே தான இந்த லொகேஷன் மாட்டுதான் ப்ரா ளமா அந்த பொண்ணு நா பண்ணிச்சா இங்க சேர்றதுனால அங்க குவிட் பண்ணிச்சான் அந்த ஜாப ஏன் எதுனால நிக்கிறீங்கன்னு கேட்டா என்னோட இதுவு கேத்த சேல்ரி எனக்கு குடுக்கல நான் ஒரு டீம்மே வச்சு லீட் பண்றேன் எனக்கு சேலரி கேட்டதும் கிடையாதுங்கலா சரி இருங்க நா ஆம்மா ஆமா செரியிங்க நான் பண்றேன் கட் பண்ணுங்க கெகுதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ